ஹலோ சாப்டிங்ளா ஆ கேட்குது
என்னா பண்றீங்க
சும்மா தா இருக்கோ நீங்க என்ன பண்றீங்க
சும்மா தா இருக்கே சாப்டிங்ளா
ஹலோ சாப்டிங்ளா
ஆ சாப்ட நீ சாப்டியா
ஆ சாப்ட என்ன சாப்டீங்க பொங்கல் சாப்டோ நீங்க
நா வந்து தோச சாப்ட ஆ சட்னிஸ் கால்ல செஞ்ச சட்னி சாப்ட
ஆ ஆ சேரி சேரி செரி உங்களுக்கு உங்க ஆ நல்லா போச்சு உங்களுக்கு எப்டி போச்சு இன்னைக்கி
ஐயோ ரொம்ப கேவலமா போச்சுடி வேல குத்து சாவடிஸ்டாங்க இன்னிக் ஃபுல்ல எனக்கு
அப்புடியா ஏ என்ன ஆச்சு உங்க ஆபீஸ்ல
எப்மே மார்னிங் வேல இருக்கு மதின்கு மேல வ ஃப்ரீயா இருப்ப
ஆ
மார்னிங்ல இருந்து ஈவினிங் ஆர்ற மணி வரிக்கு வேல குத்து சாவச்சிட்டாங்க எனக்கு
ஐயையோ எப்ப வந்தீங்க வீட்டுக்கு அப்போ
வண்ட்ட சீக்கிரமவே எட்றைக் வந்த சோ கடைக்கு போயிட்டுலா வந்தோ
ம் ம் ஓகே ஓகே உங்க வீட்ல இருக்கிங்ளா
இல்ல
இல்லையா
இல்ல
உங்க வீட்டுக்கே போ மாட்டீங்க போல
இல்ல நாளைக்கு போய்டுவே
நாளைக்கு போய்டுவீங்ளா சேர் சேர்
ஆமா போனுன்தா தோணுது டி ஆனா என்னென்னே தெர்ல இதெல்லா ஒர் சுச்சுவேஷன் வந்து இங்கயே இங்கயே இருக்க சுச்சுவேஷன் வந்துருது என்ன பண்றது
ஆ வந்துரு வந்துரு
வந்துரு வந்துரா
சேரி ஒங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு டிஷ் ஏதாவது சொல்லுங்களே எனக்கு ஏதா சமச்சு பாக்கணு
ந நா நீ ஏ ஏ நீ ஏங்கிட்ட கேக்குற பத்தியா நீ அது நீதா எனக்கு சொல்லணு நா ஒனக்கு சொல்றது நா என்ன நா எப்புயு உனக் சொல்றது
சொல்றே நீங்க எதாவது என்ட்ட கேளுங்க நா ஏதாவது சொல்றே
அதா நீ வந்து உனக் உனக்கு புடிச்சது நீ எப்டி செய்வ எப்ப செய்ய கத்துக்கிட்டன்னு சொல்லு
நா வந்து எனக்கு புடுச்சதே ஒயிட் பாஸ்தா அந்த பாஸ்தா ஐட்டம்னா நெறய புடிக்கு என
ஆ
அது எப்டி செய்ய சொல்லவா ஹலோ அது எப்டி செய்யதுன்னு சொல்லவா
ஆ சொல்லு
ஃபஸ்ட்டு உங்களுக்கு புடிச்ச மாரி பாஸ்தாவ எடுத்துக்கணு த வேக வெக்கணு தண்ணில உப்பு எண்ண போ எண்ண ஊத்துனா தா வந்து பாஸ்தா ஒட்டாம வரு வேக வெச்ச பெறகு ஆருல அ இப்போ வந்து ஒட்டிக்கு ஒட்டிச்சினா ஒரு மாரி நல்லாருக்காது அனால எண்ண ஊத்தணு நல்லா அது வேகுற வரைக்கு நல்லா வெந்துர்ணு நம்ம என்னா பண்ணு அதுக் காட்டு இந்த வெஜ்ஜிஸ்லா இருக்குல ஆ நம்ளுக்கு புடிச்சத் தா ஆனா கம்பல் சரியா வந்து ஆனியனு ஆ கார்லிக்கு கம்பல் சரியா போட் டா அது ஃப்ளேவர் நல்லாருக்கு அது போட்லா கானு அந்த மாரி லா போட்டு பட்டர்ல போட்டு நல்லா டாஸ் பண்ணிட்ணு அது வந்து நல்லா அந்த அ ஆனியன் வந்து கோல்டன் கலர்ல ஆ ஒரு மாரி கண்ணாடி மாரி வர வரைக்கு வதக்ணுனு சொல்வாங்ள அந்த மாரி வதக்கணு வதக்கி ஒரு ப்ளேட்ல எடுத்து வச்சுனு அப்றோ வந்து சாஸ் ரெடி பண்றது தா வந்து எனக்கு புடிச்ச ப்ராசஸ் நல்லா இருக்கு அது அது ஃபஸ்ட்டு வந்து பட்டர் வந்து நெறைய போட்ணு அப்போதா ஃபிளேவர் நல்லா வரு பட்டர் போட்டுட்டு அ அப்ற வந்து மைதா போட்டு நல்லா அத வந்து லைட் டா வறுத்தெடுத்தோனே ரொம்ப எடுக்கூடா லைட்டா சும்மா ஒரு டூ மினிட் ஸ் அந்த மாரி பண்ணிட்டு அப்றோ என்ன பண்ணே பால ஊத்தி கையி ஸ்டாப் பண்ணாம நல்லா கலறி அந்த கட்டிலா நெறைய வரு அதெல்லா கர ச்சு வுட்டுட்டு அது லைட்டா கொதிக்கிற அளவுக்கு ஒரு மாரி பபுள்ஸ் பபுள்ஸா வரு னால வே சூடாயி அது வரைக்கு பண்ணிட்டு அப்றோ சால் ட்டு போட்ணு ஆரியனோ பெப்பரு அப்றோ சில்லி ஃப்ளே க்ஸ் இதெல்லா போட்டா ஃப்ளேவர் செம்மயா இருக்கு அப்றோ அந்த டாஸ் பண்ணி ஆமா அப்பறோ வந்து அந்த டாஸ் பண்ணி வச்சிருந்த வெஜ்ஜிஸ்லா போட்டு பாஸ்தாவ லாஸ் டா ஆட் பண்ணோனா பாஸ்தா ரெடி சீஸ் போட்டா ஒங்க இஷ்டோ சீஸ் போட்றது
நல்லா இருக்கு ம் ஒங்க சித்தப்பாவா சீஸ் சீஸ் பாஸ்தா செய்வாங்க சூப்பராருக்கு ஒரு நாள் செஞ்சு குட்த்துருக்காரு எனக்கு
ஆ ஓகே ஓகே
பண்ணுச்சு ஆ ஆ சீஸ் அதிகமா போட்டா தெகட்டு கம்மியா போட்டதா நல்லாருக்குல்ல
இ டான் போட்டா நல்லாருக்கு ஆமா
அதனால கம்மியா போட்டு பண்ணாங்க
ஆ நீங்க எங்கயாது ட்ரிப்பு போனீங்ளா
இல்ல இப்பென்ன நா ஏ ட்ரிப்பு போன ஏ சடனா கேக்குற
இல்ல சொல்லுங்க ஏதாது ட்ரிப்பு போய்ருக்கீங்ளே எங்யாது
ட்ரிப்புனா ட்ரிப் நா எங்க போய்ருக்கே
தெர்லிங்ளே
ஆம் மூணாறு போனது போன நா போ போமோதே பேசண்டா தா போன வரபோது பே சண்டா தா வந்தே நானு ஆ‌ நல்லா இருந்துச்சு அங்க எக்ஸ்பிரியன்ஸு நல்லா தா இருந்துச்சி அங்க எப்டி சொல்றது ஆனா எப்டி சொ காஸ்ட்டு அதிகோ ஆனா வர்த்து காசுக்கேத்த வர்த்து ஆனா ஆமா அ அந்த அந்தந்த இது எப்டி சொல்றது அந்த ஐயோ சைக்கிள் ஓட்டுவாங்க தெரியுமா அந்த மேல இது பண்றது சைக்கிளு சைக்கிளிங்கு அ ரோப்ல அதுக்கப்றோ ரோப்லயே அப்டியே போவு இங்க இருந்து சர்ன்னு போவுமே ஜிப் லைனு அது அதெல்லா நல்லாதா இருந்துச்சு நல்லாதா இருந்துச்சி ஆனா ரேட்டு காஸ்ட் வைஸ் பாத்தோனா அது ரேட் அதிகோ தா ஆனா சேஃப்டி அதுக்கு ஆனா சேஃப் எல்லாமே அதுக்கு வந்து காசுக்காக வ சேப்டி வர்த் எல்லாமே அங்கதா ஆ ஓகே நல்ல தா இருந்துச்சி நா என்ஜாய் பண்ணோ அப்றோ லாஸ்ட்டு போட் ஹவுஸ் போனமா அதா கொஞ்ச சொதப்பிடுச்சி என்ன நாங்க லாஸ்ட் ரூம் எங்ளுக்கு லாஸ் சுமிப்பிட்டாங்ளா அந்த ரூம்ல பேக் சைடு வந்து கிச்சனு
ஓ ஹீட் வந்து
அ ஹீட்டு நீ நைட்டு தா வந்து ஏசியே போட்டாங்க அது முன்னா அதுக்கு நல்லா ஏசியே போல்ல
போடக்கூடாத நம்மல்லா ஏசிய போடக்க கூடாதா அவுங்களே தா போடுவாங்ளா
டோமேட்டிக்கா பிளஸ் ஜென்ரேட் போடுவாங்க நைட்டு ஒரு எடசு நித்திருவாங்க அப்ப ஜென்ரேட்டர் போடுவாங்ளா அப்ப ஏசி ஓடுமா அதுருக்கு ஃபேன் தா சீலிங் ஃபேன் கூட இல்ல டேபிள் ஃபேன் அட்ட அந்த வால்மங் ஃபேன்ட்ருக்
யோ காத்தே வந்திருக்காதே எப்டி இருந்தீங்க
அதெல்லா நாங்க மேல போய்ட்டோ நாங்க மேல போனோனே இதுவா இருந்துச்சி மேல போனதுக்கு அப்றோ அந்த காத்து மேலியு ஒக்கான்னே இருக்க முடியாதில்ல நம்ளு ரெஸ்டு எடுக்கனு இல்ல அதா கீழ வந்து திரும் மேல போனு அப்டினு இருந்தோ நாங்க அப்றோ சாப்ட்டு அ கீழ வந்ட்டோ கீழ வந்து தூங்குவிங் நாங்க பாட்னு தூங்கிட்டோ நாங்க
ஒரு நாள் போனீங்ளா போட் ஹவுஸு
ஒரு நாள் ஒரு ஒரு இது கொச்சின் ஒரு நாள் போனோ அங்க வந்து கொச்சின் போ போகுபோதே கொச்சின் போனமா நாங்க அது சுத்தி சுத்தி மல அங்க நின்னு நின்னு போட்டோ எடுக்றதுக்கு நல்லாருக்குமா அது மல சுத்தி கூட்டு போறாங் மேல போறதுனால ஒ மாரி வாம்மிடிங் சென் சேசனாவே இருக்கு ஆ நல்லாதா இருக்கு அங்க போயிட்டு அப் அங்க ஜிப் லைன் எல்லா போனோ நாங்க ரெண்டு மூணு இதெல்லா கூட்டு போனாங்க அன்னிக்கு அன்னிக்கு ரூம் மத்யானோ மூணு மணி நாலு மணிக் செக்கிங் அங்க அட்த நாள் கால்ல செக் அவுட்டு
ஆ ஜாலிய இருந்துச்சு ஆனா அங்க
ஜாலியா இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணோ எப்டி சொல்றது எங்களுக்கு சாப்பிட சாம்பல் சாப்பாடு காஸ்டா ஹெவி ஆனா லாஸ்ட் நாள மூணாரு சாப்பாடு அங்க ஹோட்டல்ல ஆடரு பண்ல ஒரு சிக்கன் பிரியாணி நானூறுபா போட்டுருந்தது
ஐய்யையோ ஏ அவ்ளோ ஜாஸ்தியா
ஹோட்டலுக்கு ஏத்த மாரி அந்த ஃபுட்டுஸ் ஃபுட்டுக்கு ஏத்த காஸ்ட் அது அந்த மாரிதா அது மாரிதா வேணன்ட்டு ஆக்சுலா வந்து மேல இருக்கு மழ மேல இருக்கு கீழ எறங்கி வரணு வரணு போற வழியில லைட்டே கெடையாது ஓகே வா
த இல்லாம எப்டி வந்தீங்க பயமால்ல
அதா என்ன பண்ணோ நாங்க ஃபோன் லைட் டார்ச் வச்சுங்கனே வந்தோ நாங்க நானு அவரு டார்ச்சடுச்சுகிட்டே வந்தோமா வந்து ஒரு கழதுது அங்க போனோ அ மேக்சிமம் மூணு ரூபா தா செலவாயிருக்கு சி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கணு நான் வாங்கணோ ப சிக் வண்டிய நடந்தே போயிட்டோ
நடந்தா எ பு புரியல எங்க இருந்து நடந்து போனீங்க
மூணாறு போனோ கொ சின் மூணாரு செகண்ட் நாள் மூணாறா ரூம்ல போய் ஸ்டே பன் டோ ஸ்டே பண் நைட்டு ஆர்டர் பண்ணலானு பாத்தா எல்லா ரேட் காஸ்ட் அதிகோ செரி நம்ம சாப்பிட் ஆமா அங்கது வெள்ள சுமா அப்டியே சும்மா போய் சுத்தி பாத்துட்டு வரலான்ட்டு அத நடந்து சாப்ட்டு அப்றோ அங்க ஒரு ஐஸ்கிரீம் பார் பாலர் போயிட்டு சாப்ட்டு அப்டியே சுத்திட்டு அப்டியே வந்தோ பதொனொரு மணிக்கு வந்த எட்டு மணிக்கு கெளம்புனோ ரூம்லருந்து பதினொரு மணிக்கு பதினொண்டரை ஆயிடுச்சு போய் தூங்கிட்டு கால எழுந்தோ கால எழுந்து கெளம்பிட்டோ நாங்க ஆனா மூணாறு நல்லாந்துச்சு ஆ போட் ஹவுஸ் சொதப்பிடுச்சு போணு ஒரு நாள் போலா காஸ் சேத்து வச்சு
எல்லாரு லீவ் வரு போது அந்த செப்டம்பர்ல எல்லாருக்குமே லீவ் வரு
ஆ ஆ ஆ
அப்போ நம்ம எல்லாம் போலா ஏதாவது போட்டு கண்டிப்பா போய்ட்டு வந்தரணு பாண்டிச்சேரி பாண்டிச்சேரின்னுட்டு இருக்காங்க பாண்டிச்சேரி போணு
ஆமா பாண்டிச்சேரில இன்னு நெறைய எடோ இருக்கு அங்க ஆக்சுவலா வந்து பீச்ச ஆரவல் மட்டு ஆரவல் பீச்சன்னு இல்ல அது உள்ளயுண்டு நெறைய நெறையா இருக்கு நெறையோஸ் அ கேம்ஸ்ல நெறைய இருக்கு ஆனா அதுகெல்லா ரேட் தா ஆனா சும்மா போய் பாத்துட்டு வரலா
ஆ ஹலோ
சும்மே பாத்துட்டு என்னனு அ போய் எக்ஸ்
ஆ ஜாலியா இருக்கு அங்க சும்மா கோவில அத மாரி மட்டு சொல்ல முடியாது நெறைய எடோ இருக்கு
ஆமா ஆமா ஆமா நெறைய எடா இருக்கு போட்டோஸ் எல்லா சூப்பரா எடுக்கலா அங்க தெரியுமா காலில போனு வச்சுக்கோயே
ஆ
சன்ரைஸ் பாத்தோமா காலையயே குளிச்சிட்டு இல்ன்னா குளிக் கூட வேணா காலைலியே போய் சன்ரைஷ் பாக்கலாம் பாத்துட்டு நேர சும்மா சுத்திட்டு வீட்டுக்கு ரூமுக்கு வந்து குளிச்சுட்டு இங்கையு அப்டியே அந்த பிரெஞ்ச் பிரெ பிரெஞ்ச் டவுனா ப்ரெஞ்ச் டவுனு அப்டியே சுத்திகினே இருந்த வச்சுக்கவே ஜாலியா இருக்கு நாங்க அங்க அங்க போனாலே இல்ல ஆமா இல்ல இல்ல பஜட் ஃப்ரெண்ட்லியாவு இருக்கு
ஆமா இருக்கு சிலட இருக்கு சேரி இப்ப நா ஃபோன் வைக்கிறே நீங்க எனக்கு கால் பண்ணுங்க
ஓகே ஓகே
ஆ சேர்